ஆம்
இருப்பீங்களா ஆமா இந்த என்விராய்ன் மெண்டல் சைன்ஸ்ன்னு ஒன்னு தெரியுங்லா அது உங்களுக்கு உங்களுக்கு வந்துச்சா அது எத பத்தினது அது கொஞ்சோ சொன்னா எனக் பேனா
ஏன்னா நாளைக்கு எப்ப எனக்கு எக்ஸம் எழுத எனக்கு நா வந்து தமிழ்ல தா எழுதுன நா எனக்கு தோன்னதெல்லா எழுதுன நா வந்து அத சம்பந்தப்பட்ட எதுமே எழுதுல அந்த கொஷ்டின கூட நா படிச்சி பாக்ல ஆ எனக்கு தோன்ன என்னுடைய ஓன் ஸ்டோரி அது எல்லாமே ஓன் சோ ஏனா உடம் சரியில்லா அது எப்டி சும்மா கத மாரி எப்டி அந்த மாதிரிதா எழுதிட்டு இருந்தன்னால எனக்கு அத பத்தி எதுவு தெரியாது என்விரான் மென்டல் எக்ஸம் எக்ஸ் சே சுற்றுச்சூழல் அறிவியல்லா ரொம்ப ஈ சுலபமானதுதா
ம் ம்
நீங்க போய் என்ன எழுது அத சம்பந்தப்பட்டு நீங்க என்ன எழுதுனாலுமே பாஸ் பண்ணிடுவாங்க
அப்ப அந்த கொஸ்டின பாத்து நம்மளுக்கு நம்பளுக்கு அத நம்பளுக்கு தெரிஞ்சா மாரிதா அவுங்களு கேள்வி கேப்பாங்கன் சொல்றீங்க அத
ஆம்மாம்மாம்மாம்மாம்மா நம்பளுக்கு பேசிக்கா அந்த நாலேஜ் இருக்கு அவுங்க கேக்குற கொஷ்டின பத்தி ம் அத பத்தி எழுதுனா போது
புரியிது புரியிது அப்ப சின்ன சின்னதா நா சின்ன சின்ன ஆரஞ் மிட்டாய் நா நைட்டு போய் நா பாத்தனா போது அத நா பாத்துட்டுன்னா நா அதுக்கு போய் நா என்னால முடிஞ்ச அளவுக்கு நா எழு ந முடி றா ஓகே ஓகே
ம் ம் சரி உங்களுக்கு உங்க உங்க கேல் ஃப்ரெண்ட் பத்தி சொல்லுங்க
கேல் ஃப்ரெண்டு பத்தி சொல்லவா பர்சனல்லா எதுமே வேணாமே
ஓ ஓகே ஓகே ஓகே
ம்
ஓகே உங்களுக்கு புடிச்ச ஃபுட்டு என்ன
புடிச்ச ஃபுட்டு வந்து எனக்கு வந்து பிரியாணி புடிக்கும் ஆனா ரீசன்ட டைம்ல நறைய பிரியாணி சாப்ட்டு சாப்ட்டு எனக்கு பிராணி சாப்புற ஆசையே போயிடுது
சிமெண் டு யு ஆனா வந்து அ எப்பனா வரு கிரேவிங்ஸ் எப்பனா வரு பிரியாணி சாப்ட ம்
து வரண்றா
உங்களுக்கு பிரியாணி செய்ய தெரியுமா
பிரியாணி அது ஈசி ப்ராசஸ் தா ஆனா அது கரெக்ட்டான மசாலாக்கல்லா கரெக்டா போட்ட உங்களுக்கு கரெக்டான தண்ணி மசாலா தா ரொம்ப முக்கியோ
செரி அப்ப உங்களுக்கு தெரிஞ்ச மரி எனக்கு ரெசிபி சொல்லுங்க
ரெசிப்பி வந்து எனக்கு தெரிஞ்சா மாரி நா சொல்ற அது கரெக்டா நீங்க பாத்துக்கோங்க
ம்
ம் மொதல்ல வந்து நம்ப வெங்காய தக்காளில்லா கட் பண்ணி வெச்சிக்கோங்க அப்புற நீங்க டபரால செய்றீங்களா இல்ல குக்கர்ல கேக்குறீங்களா எவ்ளோ குவாண்டிட்டி குவெண்டிட்டி ஒரு ஒன் கேஜிக்கின்னு சொல்லலாமா ஒரு ஒன் கேஜி அப்டின்னா
ம்
இப்ப வந்து நம்ப ஒரு மூணு வெங்காயோ மூணு வெங்காயோ எத்துக்கலா மூணுக்கு ஒரு பெரிய பெரிய வெங்காயமா இல்ல மீடியம் சைஸ் வெங்காயமா அறுத்து வெச்சிக்க நீங்க டபரால செய்ய போறீங்களா குக்கர்ல செய்ய போறீங்
என்னோட புருஷனுக்கு டபரால செஞ்சாதா புடிக்கோ
ஓகே அப்ப டபராலனா ஒரு டபராவ எடுத்துக்கோங்க
ஹும்
எண்ண ஊத்தி காய வெச்சிக்கோங்க அப்றோ இந்த என்ன அப்பறோ இந்த கட் பண்ண வெங்காயத்த போட்டு நல்லா பொன்னிறமா வதக்கிக்கோங்க ஆமா அதுக்கப் அதுக்கப்பறோ வந்து அதுக்கு அதுக்கு முன்னாடியியோ போட்லா இல்ல அதுக்கப்பறமோ கூட போட்லா இந்த ப ட்ட லவங்கோ ஏலக்கா அதெல்லா நீங்க போட் டு அதே எண்ணைல நீங்க ஃப்ரை பண்ட்டு அதுக்கப்பறோ வெங்காயோ போட்டு இல்ல வெங்கயோ கொட்னதுக்கு அப்பறோமா அது போட்டுகலா அதுக்கப்பறோ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு ஆ நல்லா வதக்கிக்கோனோ
எண்ண ஊத்தனதுக் அப்பறோ
எண்ணெ ஊத்துனதுக்கு அப்பறோ பட்ட லவங்கோ ஆ பிரியாணிக்கு தேவையான அந்த அந்த அந்த தானியங்க அந்த சொல்லுவாங்கல்ல
ம் ம் ம்
அதெல்லா போட்டுக்கோங்க
ம் ம்
அத வதக்கிக்கிட்டு அப்பறோ கீ அதுக்கு மேல் லே வெங்காயோ போட்டுக்கோங்க வெங்காயோ போட்டு நல்லா அத பொன்னிரமா ஆக்ற வரைக்கு அது கோல்டன் ப்ரவுன் ஆகற வரைக்கு அது நல்லா என்ன பண்ணுங்க வதக்கி விட்டே இருங்க ஓகேங்களா அந்த வெங்காயோ வந்து கோல் கோல்டன் பிரவுன் ஆகர வரைக்கு நல்லா வதக்கிக்கோங்க
வதக்கிக்கிட்டு அதுக்கப்பறோ அதுல்ல இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்னு ஒரு ஒரு கிலோபக்குனா ஒரு இருவத்தஞ்சி கிராம் இல்ல ஒரு முப்பது கிராம் போட்டுக்காங்க
இருவத்தஞ்சு முப்பதுல்லா பத்தாது எரநூத்தம்பது கிராம் மேலதா எரநூறு கிராம் தா ஆமா கொஞ்சோ தான ஒரு ஒரு அஞ்சு ரூபா பாக்கெட்டே ஒன்ஃபிப்டி கிராம் வரு அஞ்சு ரூபா பாக்கெட் போட்ட போதுமா அதுலயே பதினஞ்சி கிராம்னா எப்டி புரியலையே
போதுமானது தா
ஒரு அஞ்சு ரூபா பாக்கெடே ஒன் ஃபிப்டி கிராம் வரு ஆமா அது ஒண்ணு ஃபுல்ல தா போட்ணோ
ஓ இஞ்சி பூண்டு நம்ம எவ்ளோ போறமோ அதுக்கேத்த டேஸ்ட் மசாலா கெடைக்கோ
ம் அதா நீங்க அம்பது கிராம் தா சொல்றீங்க சேரி சொல்லுங்க
ஆ அது போட்டு அது கொஞ்சோ நல்லா வதங்கன அதுக்கு அப்றோ அதுல என்ன பண்ணுவாங்க நெக்ஸ்ட்டு மசால்கள் சேப்பாங்க தக்காளில வந்து தக் காளி தக்காளியில வந்து நம்ம வந்து புதினா தக்காளி பச்ச மொளகா அந்த அந்த மசாலா அதுலயே உப்பு கா மொளகாத்தூளு மாசா மசாலா அதுல் அதுக்கு மேலேயே தயிரு போட்டு தனியா போ ஒரு அஞ்சு நிமிஷம் முன்னாடியே ஊற வச்சிருக்கனு
ஊற வைக்கனுமா
லியே அந்த தக்காளிய அறுத்து அதுலியே ஆ தண்ணிலே இல்ல நார்மல்லாவே தக்காளிய அறுத்து அதுக்கு மேல இந்த புதினாலா கழுவி கட் பண்ணி கொத்தமல்லி இ கொத்தமல்லி போடுவாங்களான்னு தெர்ல போடுவாங்க அதே கட் பண்ணி அதுக்கு மேல அந்த மசாலா அந்த கார காரத்தூளு மசாலா
மாசாலா என்ன பேசுறீங்க இப்டியெல்லா நா கேள்விப்பட்டதே இல்லையே
ஆமா இப்டிதா செய்வோ இப்ப நீங்க தா சொன்னீங்க என்னோட ஸ்டைல்ல சொல்லுங்கன்னு
செரி சொல்லுங்க
அதெல்லா போட்டு நல்லா அதுக்கி அத அதெல்லா போட்டு தனியா கட் பண்ணி அத சைட்ல வச்சுக்கோங்க
சைடுல தனியா வெப்பீங்களா இல்ல எப்டி எனக்கு புரியல
த்துலயோ ஒரு பெரிய தட்டுலியோ வெங்கா தக்காளிய கட் பண்ணி வச்சுக்கோங்க அதுக்கு மேல இந்த உப்பு மொளகாத்தூளு ஆ மசாலா பிரியாணிக்கு போடுற மசாலா ஆமா கல் உப்பு வச்சுக்கோங்க நல்லா இருக்கு மசாலாக்கள் அதெல்லா போட்டுக்கோங்க அதுக்கு மேல க பச்ச மொளகா போட்டுக்கோங்க உங்களுக்கு தயிர் ஊத்திக்கோங்க ஒரு பத்து ரூபா பாக்கெட் ஒன்னோ ரெண்டோ தயிர் எவ்ளோ போட்டாலு நல்லா இருக்கு தயிர் ஊத்தி வச்சுக்கோங்க அது தனியா வச்சி இந்த வெங்காயம் நல்லா ப்ரெளன்னா இஞ்சி பூண்டுலா பேஸ்ட் போட்டதுக்கு அப் அப்றோ நல்லா வதக்குங்கஅது எடுத்து கொட்டிடுங்க அதுல கொட்டிட்டு அத நல்லா வதக் குங்க வதக்கிட்டு அதுக்கப்புறம் சிக்கனை போடுங்க சிக்கனோ மட்டனோ அது போட்டுட்டு நல்லா அது கொஞ்சம் வேவுர வரைக்கும் பாருங்க அதுல இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆ ப்ப ஒரு கிலோ அரிசிக்கு கேத்ததுனா எத்தனை கிளாஸ் தண்ணி ஊத்தணும் அந்த அந்த ஒரு கிலோ அரிசி எத்தனை கிளாஸ் வருதோ அதை விட டபிள் மடங்கா ஊத்துரோம் புரியுதுங்களா இப்ப நீங்க ஒரு கிளாஸ் எடுக்கன்னா அந்த அரிசி அலந்துக்கோங்க அளந்துட்டு அது ஒரு அஞ்சு கிளாஸ் பத்து கிளாஸ் அந்த மாரி வருதுனா அஞ்சு கிளாஸ் வந்ச்சுனா பத்து கிளாஸ் தண்ணி ஊத்தனும் பத்து கிளாஸ் வந்ச்சுனா இருவது கிளாஸ் தண்ணி ஊத்திக்கோங்க ஊத்தி நல்லா கொதிக்க விட்ருங்க அப்றோம் கழுவி ஊற வச்ச அரிசியை எடுத் து தண்ணி நல்லா கொதிச்சு சிக்கன் வெந்து உப்புெல்லாம் கரெக்ட்டா இருந்ததும் இந்த அரிசி எடுத்து போட்டுருங்க போட்டு அது நல்லா கொஞ்ச அந்த அரிசி அந்த தண்ணிலே வேகணும் வெந்ததுக்குப்புறம் அது பாத்துட்டு அதுக்கப்புறம் மேல ஒரு மூடியை போட்டு தம்போட்
ம்
தம் போட்டு அதுக்கப்புறம் அது ஒரு தம் வந்து ஒரு பதினஞ்சு நிமிஷத்துல இருந்து இருபது நிமிஷம் வரைக்கும் இருக்கணும் தம் இருந்து முடிஞ்சது அடுப் ஆப் பண்ணிட்டு எடுத்துட்டு மேலும் உங்களுக்கு தேவனா இந்த இந்த கலர் தண்ணி ஊத்துவாங்கள ஆரஞ்சு கலர்ல வேணா ஆரஞ்சு கலர் பச்சக்கலர் அதுதான் நீங்க வந்து ஊத்திக்கலாம்
எலுமிச்சம் புழியனும் அது சொல்லவே இல்ல நீங்க
ஆ எலுமிச்சோ தயிரு போட்டாலு ஓகே எலுமிச்சோ போட்டாலு ஓகே இல்ல ரெண்டுமே கூட போட்டாலு ஓகேதா ஏ அதையு நீங்க வந்து அந்த தக்காளி மாரியே நீங்க புழிஞ்சி வச்சுக்கலா
ம் நேரா போய்ட்டீங்ளா
ஆ நேரா என்னோட தோழர் வீட்டு கீழ இருக்கே
ஒ ஒ
எங்க மதர் வேற போன் பண்ணிகிட்டே இருந்தாங்க நா உங்ககிட்ட பேஸ்றதனால நா எடுக்கல
புரில
மதர் போன் பண்ணிட்டே இருந்தாங்க உங்க கிட்ட பேசுறதனால நா எடுக்கல
ஓ அப்டியா
ம் ஆமா எதனால பண்ணாங்கன்னு தெரியல வீட்டுக்கீழ போய்ட்டு தா போன் பண்ணணு
ம் ஓகே ஓகே
ம்ம் எங்க இருக்கீங்க நீங்க எதும் சே எதுலா பாலோ பண்ணிங்க இல்ல ஏதாச்சு நா எதாச் தப்பா சொல்லிருந்தேனா சொல்லுங்க நா அத நா திருத்திக்கிறே
நீங்க வந்து கல்லுப்புண்றீங்க கல்லு பாப்போட்
கல்லு உப்பு தனித்தனி இல்லங்க அது ஒரு மாரி கெட்டியான ஒரு கல்லுஉப்பு இருக்கு அது
கல்லு உப்பு போடணுமா சால்ட் உப்பா அப்டின் கேட்டே
கல்லுஉப்பே நீங்க அந்த தக்காளி கூட போட்டு நீங்க இது பண்ணிக்கலா
நா பண்ணா நா செஞ்ச வரைக்கு நா அப்டி செய்ய மாட்டே நா எப்டி செய்வ அப்டின்றது வந்து அடுத்த கால்ல நா உங்களுக்கு சொல்ற நாங்க செய்யும்போது எங்களுக்கு எந்த எந்த இருங்க இந்த மெத்தட்ல வந்து நா வந்து செஞ்சி எங்களுக்கு பழக்கோ இல்ல புதுசா கேள்விபடுற இதெல்லா
ம் ம் ம் இது வந்து நா வந்து எனக்கு நா வந்து கேட்டரிங் போவன்ல அது வந்து நா நெறைய நேரோ இல்ல அங்க நா கட் அந்த மண்டபம் கீழயேதா செஞ்சாங்க
பார்க்லா யார் பண்ணது
பேக்கிங்லா நம்ம பசங்க இருக்கானுங்க என்னோட ஆ அங்க ப நா ஆள் வச்சி பண்ணியாச்சி ஆ தோழர்களும் சொல்லலாம் என்னோட அப்பாவும் இருந்தாரு வேற அங்க இருந்து வேல செய்யறவுங்களு இருந்தாங்க அங்க ஆட்டோ ஓட்டுற ஒருத்தர் இருந்தாரு அவரு பண்ணாரு அப்புறோ
பண்ட்டாங்களா ஸ்டார்ட் பண்ட்டாங்ளா செஞ்சு முடிச்சிட்டாங்களா
நா வந்து நா மேல இருந்து குளிக்க போறன் சொன்னாங்கல்ல
ம் ம் ம்
ஆ நா குளிச்சிட்டு இருக்கும் போது கீழ பேக்கிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க பத்து மணிக்குல்லா சாப்பாடு முடிஞ்சிருச்சி
உம்
அதுக்கப்புறோ பத்துல இருந்து பணென்ட்டு வரைக்கு அங்க பேக்கிங் பண்ணல
ம் ம் சரி
ம் இதா ஆச்சி நீங்க வேணுனா நீங்க எதாது டவுட்ணா அடுத்த கால்ல பேசலா நா வந்துட்ட வீட்டுக்கு
சரி ஓகே ஓகே பாய் கட் பண்ற
ஓ ஓகே ஓகே ஓகே பாய் பாய்
ம்